ஹலோ ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நல்ல இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே ஆ சாப்ட்டோ நீங்க சாப்பிட்டீங்கள ப்ரோ
ஆ சாப்ட்டே சிஸ்டர் அப்றோ உங்களுக்கு ஆ எப்டி லைப் போய்ட்ருக்கு எப்டி பிரேக் பாஸ்ட்ல எல்லா என்ன மாதிரியான ட்ரை பண்றீங்க சாப்ட்டா திக்நஸ்ஸா
கண்டிப்பா கண்டிப்பா நா சொல்றே என்னன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து நம்ம வந்து பிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியோ அப்பிட்லா சொல்ல உடம்ப வந்து பிட் டா இருக்கணு ஏன்னா இப்ப நெறைய நோய்கள் வர்ரது அப்படிதானே
கண்டிப்பா
நறைய நோய்
ஹலோ சொல்லுங்க சிஸ்டர் ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்க சிஸ்டர்
நீங்க கொஞ்சோ சொல்லங்க நா ஸ்டார்ட் பண்றே
ஓகே சிஸ்டர் சோ காலைல பிட்னஸ் ங்கறத பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தேவையானது அதுவு பாருங்க ஒரு இப்பெல்லா வந்து சின்ன கொழந்தைங்களுக்கு சரியா இந்த ஜங் ஃபுட்லா சாப்டு ஆ நெறையா உடல் பருமன்றது அதிகமாயிடுச்சு சோ நம்ம காலைலே என்ன பண்ணணும்னா காலைல அதாவது எளிமையா சாப்பட்ணு சத்தான உணவுகள்அ அதிகமா இந்த ரைஸு ப்போ மத்த தானியங்கள் வந்து அதிகமா எடுத்துக்கறதுக்கு பதிலா நம்ம இந்த பழங் அது அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா இந்த சிறு தானியங்கள்றது ரொம்பவே நமக்கு வந்து சத் தையு கொடுக்கு பிளஸ் பிட்னஸ்ஸ மெயின்டெயின் பண்ணிக்கு லைக் எப்டின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு காலைல ஆ ஒரு ஸ்மூத்தி மாரி எடுத்துக்கலா கால்ல பிரேக்பாஸ்ட் அது வந்துட்டு காலைல ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு போ அப்போ எல்லாருமே நைட்டு காலைல பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கெல்லா வேலைக் போறாங்க இல்லீங்களா சோ அவங்க காலைல ஆ அதிகமா சமைக்க முடில லன்ச் மட்டு பிரிபேர் பண்ணிட்டு காலையில ஒரு ஸ்மூத்தி ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டுட்டு நட்ஸ் எல்லா நைட்டே ஊற வெச்சிட்டு காலைல ஒரு சின்னதா ஒரு ஸ்மூத்தி சாப்டாங்கன்னா நல்லா ஒரு எப்டி சொல்றது ஒரு லெவன் டுவெல் டுவெல் ஓ கிளாக் வரைக்குமே நல்லா ஒரு பசி இல்லாம இருக்கு பிளஸ் வந்துட்டு நல்ல ஒரு ஃபிட்னஸ் கெடைக்கு அவங்களுக்கு சோ இதுல நல்ல சத்தான உணவாவு இருக்கு சோ வெயிட் மெயின்டெயின் பண்றதுக்கு கே கரெக்டா இருக்கு அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா
கண்டிப்பா கண்டிப்பாக நீங்க சொல்றது கரெக்டு தா ஆ இது மட்டு ஃபுட்டு மட்டு எடுத்துக்கிட் நம்ப வந்து நம்ப உடம்பு பிட்னஸ் ஆகாது முதல்ல என்னானா முட்ட வாக்கி நடை நீ நோக்கு ஒரு தேர்ட்டில இருந்து ஃபார்ட்டி பைவ் மினிட்ஸ் வந்து ம் கண்டிப்பா வந்து நடைபயிற்சி செஞ்சா மட்டுதா நமக்கு வந்து ஓரளவு முடியு அதே மாதிரி நீங்க சொல்றீங்க எல்லாராலையு போயிட்டு ஆ என்ன சொல்றது நடைபயிற்சி பிளஸ் யோகா இது ரெண்டுமே கம்பல்செரி முக்கியோ இது பண்ணா மட்டுதா நம்ம உடல் நலோ வந்து பிட்டா இருக்மே இப்போ எல்லருமே என்ன பண்ணறாங்க பிட்னஸ்காக என்ன பண்ணறாங்கன்னா ஜிம்முக்கு போறாங்க அப்டிதானே ஆனா அங்க என்ன பண்றாங்கன்னா எப்டின்னா எல்லாமே எப்டின்னா மிஷின் மிஷின் வச்சு அதுல நம்ம ஓடுறோ அதுல வாக் பண்றோ எக்ஸசைஸ் நல்லா அந்த மாரிலா பண்றோ ஆனா நம்மளோட முதல் ஃபஸ்ட் அதெல்லா பண் அதுக்கு அப்றோ தா சரிங்ளா நல்லா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நடக்கணு அவுங்க ஏஜிக்கு வந்தாலு நடக்கணு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டெய்லி நடந்தாலே நமக்கு எந்த ஒரு நோயு வராது ப்ளஸ் அகைன் என்னென்னா யோகா இது என்னென்னா காலைல அதிகாலைல எந்திரிச்சி பண்ணுறதுனால தா நமக்கு நல்ல பெனிஃபிட் கெடைக்கு சூரிய நமஸ்காரோ அந்த மாரிலாலா நெறைய சொல்லிகிட்டே போலா செரிங்ளா ஆனா அதுக்கு அப்றோ நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அ நீக என்ன தசைகளுக்கான பயிற்சிய வந்து பண்ணணு அப்டிதானே இதெல்லா நம்ம பண்ணமோது இது ரெண்டும் பண்ணபோதுமே நமக்கு வந்துரு அப்றோ ஸ்லோ ஜாகிங் பண்ணணு இந்த மாரி பண்ணம் போது ஆ கொஞ்சோ நல்லா ஃபாஸ்டா ஓடுறவங்க ஃபாஸ்ட்டா ஓடிக்லா ஆனா மெயினா என்ன ஸ்லோ ஜாக்கிங் பண்றதுதா ரொம்ப பெஸ்ட்டு அப்டின்னு நா சொல்லுவே ஆ இன்னொன்னு சொல்ல போனா என்னதுன்னா இதெல்லா பண்ணிட்டு நம்ம வந்து ஃபிட்னஸ்க்காக சரியான உணவ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து நம்ம ஒடம்பு ஃபிட்டா இருக்கு ஃபஸ்ட் எப்டின்னா பு்ரோட்டீன் ஆ ப்ரோட்டீன் எடுக்கணு ப்ரோட்டீஸ்னா என்னென்னா முட் முட்ட பருப்பு ஆ மீன் அதுக்கப்றோ சுண்டல் சுண்ட் பயிரு வகைகள் ம் தானியவ கண்டிப்பா கண்டிப்பா இத எல்லாமே நம்ம எடுத்துக்கிடணு சரிங்ளா ஏனா நம்ம ஃபிட்னஸ்க்காக ட்ரை பண்ணம் போது புரதம் எடுக் டுக்கணு காய்கறி எடுக்கணு பழங்கள் எடுக்கணு விட்டமின்ஸ்கள் இத எல்லாமே எடுத்தா தா நமக்கு கெடைக்கு இந்த விட்டமின் சத்து காய்கறிகள்னு சொல்டேனா தண்ணி காய் அதிகமா எடுத்துக்கிடனு நம்ம ரொம்ப என்ன சொல்றது ஒபிசிட்டியா இருக்காங்க அப்டின்னா தண்ணிக்காய் நம்ம சொரக்கா தடியங்கா பூசணிக்கா இந்த மாரி எடுத்துக்கணு ஃப்ரூட்ஸ்னா என்ன சொல்றது குக்கும்பர் மெயினா அதுல ஆட் பண்ணணு அதே மாரி ஒரு ஃப்ரூட்ஸ்ன்னு சொன்னா நம்ம இந்த தண்ணி பழோ சொல்லுவாங்கல்ல முலாம்பழம் அதுக்கு அப்றோ இந்த வாட்ர்மெலன் அதுக்கு அப்றோ மஸ்க் மலன் இந்த மாரி தண்ணி காய்லா நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இன்னு ஃபிட்னஸா இருக்கலா அதே மாரி ஒரு நாளைக்கு கம்பல்சரி கொழந்தைங்க கொழந்தைங்கன்னா ரெண்டு லிட்டர் பெரியவங்கன்னா மூணு டு நாலு லிட்டர் குடிக்கணு கம்பல்சரி தண்ணி குடிச்சா மட்டுதா நம்ம இவ்ளோ எடுக்குறதுக் கு வந்து அது இன்னு பேலன்ஸ்டா இருக்கு சீக்ர செரிமான ஆகு சரிங்களா அதே மாரி நெறை ஆ நம்ம ஜங்க் ஃபுட்ன்னு சொல்ற பீஸா பர்கர் அதுக்கப்றோ ப்ரென்ச் ஃப்ரை இந்த மாரி ஐட்டங்கள் பே பேக்கெட் சிப்ஸ்ஸூ இந்த மாரி ஐட் டங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணு டோட்டலா அவாய்ட் பண்ணிறனு அப்ப தா நம்மளால ஃபிட்னஸ்ஸா இருக்க முடியு சரிங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் சூப்பரா சொன்னீங்க அதாவது எப்டின்னா ஒரு ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்சயே நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடீங்க கண்டிப்பா இது யூஸ் ஃபுல்லா இருக்கு நா நெனக்கிறே சிஸ்டர் சோ நீங்க நீங்க சொன்ன மாதிரிதா சிஸ்டர் இப்போ வந்துட்டு நீங்க இந்த மாதிரி இந்த இப்ப ஒரு நாள் வந்துட்டு ஒரு சில பேர் மருத்துவர்கள்லா சொல்றாங்க நீங்க வந்துட்டு உங்களோட பாடிய வந்து நல்ல ஹைட்ரேஷனா ஆக்டிவா இம்யூனிட்டி பூஸ்ட் டரோட வெச்சிக்கணு அப்டின்னு நெனச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டீ ட்ரை பண்ணுங்க ஒரு நாள் செம்பருத்தி டீ கொய்யா மர எல இருக்கு பாத்தீங்ளா அதோட எலையோட டீ அதுக்கப்பறோ வந்துட்டு அ துளசி டீ இந்த மாதிரியான இலைகள் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி ஆ அதாவது சுகர் இல்லாம நீங்க வந்து ஆட் பண்ணி சாப்டுங்க அதாவது கொஞ்சமா தேன் அப்டி இல்னா கொஞ்சமா நாட்டு சக்கர கலந்து குடிங்க ஒங்களுக்கு வந்து நல்ல ஹைட்ரேஷனா இருக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் டரா இருக்குன்னு சொல்றாங்க நீங்க இத பத்தி என்ன நெனக்கிறீங்க
கண்டிப்பா நா ட்ரை பண்ணிருக்க எப்டின்னா நீங்க வந்து பூக்கள் சொன்னீங்க நா வந்து எலைகள் ட்ரை பண்ண ஃபஸ்ட் டு எப்டினா ஸ்டார்ட் பண்ணத அருகம்புல் ஸ்டார்ட் பண்ண ப்ரோ
காலையிலே எந்திச்ச ஒன்னே அருகம்புல் நா அருகம்புல்லருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒம்போது வகை எலைகள வந்து நா ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு அருகம்புல் அருகம்புல் நல்லா எப்டின்னா கொதிக்க வச்சு அப்டின்னா மிஸ் மிடியம் இதுலதா கொதிக்க வைக்கணு நல்ல தர தர இப்ப நல்ல ஃபுல் ஃபேம்ல்ல வச்சி கொதிக்க வக்ககூடாது அது தீய அப்போ அது கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு நிமிட வச்சன்னா அர டம்லர் வச்சதுக்கு அப்பறோ நா என்ன எல்லாமே இந்த இதெல்லா எப்டின்னா பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கிட்ட
ம்
அ அப்போ காலையில எந்திச்ச ஒன்னே கொஞ்சோ ரெண்டு ரெண்டு சங்குன்னு சொல்லுவாங்க கொழந்தைங்களுக்கு குடுப்பாங்கல்ல அ அந்த மாரி ரெண்டு பத்தி பத்து ட்டு இருவது எம் எல் எடுத்துக்கிட்ட அதுக்கப்புற லன்ச்சு ஃபிரேக் ஃபஸ்ட்டுக்கு முன்னாடியு எடுத்துக்கிட்ட நைட்டு டின்னர் முன்னாடியு எடுத்துக்கிட்ட இது ஒன் டே சரிங்களா ரெண்டாவது நாள் என்ன பண்ண கொய்யா கொய்யா எல எடுத்துக்கிட்ட கொய்யா எலயு இதே மார்தா இப்டி கண்டினியூவா ஒரு த்ரீ டேஸ் எடுக்கம் போது எனக்கு எப்டின்னா மோசன் ப்ராப்ளம் இல்லாம இருந்தது நம்ம ஒடம்புல உள்ள அது குடிக்கம் போது எப்டினா நம்ம ஒடம்பு அவ்ளோ நீர் வெளியில போகு யூரின் வழியா யூரின் நெறயா வெளில போகு தண்ணி நம்ம எடுத்துக்கும் போது ஒடம்புல உள்ள கழிவுகள் அப்போன்னா அந்த மொகத்துல பிம்பிள்ஸ் அந்த மாரில்லா இருக்குல்ல இதுல்லா எடுக்கும் போது எனக்கு போய்ருச்சு ஃபஸ்ட்டு அருகம்புல் ரெண்டாவது கொய்யா அதுக்கப்பறோ மா எல அதுக்கப்பறோ இந்த வில்வ எல அதுப்பறம் ம சின்ந்தன் அது பேரு என்ன பேரு கொய்யா கொய்யா எல சொல்ட்டல்ல இந்த சிவன்க்கு வைப்பாங்க அந்த அந்த செடி பேரு என்ன பேரு ஆ வில்வ எல அதுக்கப்பறோ ஆலமரோ ம் நெறய எல எனக்கு வந்து ஒரு சிலது மறந்து போய் துளசி புதினா இந்த மாறி எலைகள்லா ஒரு ந நயன் நயன் நயன் கொத்தமல்லி இத எல்லா ஒரு ஒம்போது எல வந்து நா வந்து குடிச்சே நல்லா எப்டின்னா ஸ் அந்த மொகத்துல ஆயிலா அந்த பல் பரு பருவா வரது அதுக்கப்புறே அந்த மோஷன்ஸ் ப்ராப்ளம் இது எல்லாமே எனக்கு வந்து கியூர் ஆயிடுச்சு அது மாறி கொழுப்பு கட்டி எனக்கு ஒன்னு இருந்தது அதுவுமே இது குடிக்க குடிக்க குடிக்க எனக்கு ஆனா இது குடிக்கம் போது டீ காஃபி குடிக்ககூடாது நன்வெஜ் எடுக்கக் கூடாதுன்னு சொன்னாங்க அந்த குடிக்க குடிக்க குடிக்க குடிக்க எனக்கு நல்லா அந்த கொழுப்பு கட்டியுமே எனக்கு கரஞ்சிருச்சு அப்ப நெனச்ச அப்ப இலை தலைகள வ வச்சு நெறய மெடிசன் இருக்கு அப்டின்னு நம்பிட்டே ம்
கண்டிப்பா நீங்க இப்ப சொன்னீங்களே சிஸ்டர் ஆலமரத்தோட எலய சாப்பல்லாங்களா
ஆலமர எல அ வெண்ணி வச்சு குடிக்கல நல்லதா இருக்கு ஒரு மாரி ஒரு துவர்ப்பு தன்மை லைட்டா இருந்தது
ம் ம்
மத்தபடி சூப்பரா தா இருந்தது
ஓகே ஓகே சிஸ் இல்ல சிஸ்டர் இந்த ஆலமரத்து இலய வந்து கேள்விப்பட்டதில்ல அது வந்து சாப்புடக்கூடிய பொருளானே எனக்கு தெரியாது ஏன்னா அது அதோட எலைகள் அதோட வேறு இருக்கு பாத்தீங்களா அந்த ஆலமரத்துல தொங்கு பாத்தீங்களா வேரு அந்த வேரு வந்துட்டு எண்ணையில போட்டு தேங்காய் எண்ணொயில காட்சி தள்ளி இந் தடவரத்த கேள்விப்பட்டிருக்கே சோ நீங்க சொன்னீங்களா இதனால என்ன பெனிஃபிட்ன்னு தெரிஞ்சிகலாமா சிஸ்டர் நா ட்ரை பண்ற
ஆலமரோ இலையா
ஆமா சிஸ்டர்
அதே மா ஆலமர இலை வந்து நெறைய இருக்க தா செய்யுது நம்ம வந்து சொன்னல இந்த உடம்புள தேவையான கழிவுகள் அந்த மாறி வரு அப்புடின்னு சொன்னல இப்போ வந்து ஆலமரோ இலை வந்து எப்புடின்னா அது வந்து கொஞ்சே பெரியதாகவு தட்டையாகவு ஆ தடிமமாவு இருக்கு அப்புடிதான பச்சை கலர்ல இருக்கு அது எது அது எதுனா ஆ அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா
அ
ஆ நம்ம வந்து உன் இன்டேக்கா எடுக்கு போது சொன்னல்ல கழிவுகள் முதல்ல வந்து கழிவுகள் தா நம்ம உடல்ல உள்ள சக்தி வந்து அதிகரிக்கு நம்ம அந்த இலைய நீங்க வந்து ஆ அந்த டிரிங்கா எடுக்கு போது நம்ம உடலுக்கு வந்து ச ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்கல்ல அந்த மாறி இருக்காது ரொம்ப என்ன சொல்றோன்னா அந்த உடலுக்கு வந்து சக்தி கிடைக்கு அதே மாறி எலும்பு மற்றும் தசைகள் வந்து ரொம்ப வலுவா இரு க்கு அந்த ஆலமர இலையில நீங்க டீ போட்டு குடிச்சிங்கன்னா ப்ளஸ் இம்பார்ட்டண்ட் என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கு நா இது எது எந்த டைம்ல எடுத்துக்கிட்டேன லாக்டவுன் பீரியட்ல கொரோனா வந்ததுல்ல அந்த டைம்ல வந்து நா வந்து அது க்கா எடுத்துக்கிட்டோ ஏன்னா அப்போ வந்து அந்த கொரோனா வைரஸ்ச பத்தி ரொம்ப அந்த பயம் இருந்தது இல்ல என் குழந்தைகளுக்கு சேரி நானு அத இருந்து எடுத்துக்கிட்டே அதே மாறி உடல் மற்றும் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவுது சரிங்களா இது வந்து நம்ம எப்புடிலா வந்து ஆ ஆரோக்கிய உணவு மாதிரா ரைஸ் கூட இட்லி எ வெஜிடபிள்ஸ் அந்த மாறி கூட போட்டு சாப் புறது ரொம்ப நல்ல நல்லா தா இருபோ
சூப்பர் சூப்பர் சிஸ்டர்
நீங்க டீ குடிச்சிங்ன்னா ரொம்ப பெஸ்ட் ப்ரோ ம்
தேங்க்யூ சிஸ்டர் நா இல்ல நா நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுகிட்ட ஏனா இப்ப நம்ம பாக்குற பொரு ட்கள் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்றதானே தெரியல ஆனா நீங்க ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் எனக்கு குடுத்துருக்கிங்க கண்டிப்பா இத நா ட்ரை பண்ணி பாக்குறே சிஸ்டர் சோ அதுக்கப்பற நீங்க சிஸ்டர் டைம் ஆச்சு சிஸ்டர்
ஆமா போக் ஓகே ப்ரோ பாய்